ஓகே கேக்குது ப்ரோ உங்களுக்கு கேக்குதா ஆ என்ன பண்றீங்க ப்ரோ
இந்தா எங்க வீட்டு கெளம்பிட்டு இருக்குறோ
அப்டியா ஓகே ஓகே அப்பறோ சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க
ஆ சாப்ட்ட ப்ரோ
செரி செரி
ஓகோ ப்ரோ அப்றோ வேற எதுவு இன்ட்ரெஸ்டிங்கா
இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்னு இல்ல
ஒன்னுமே இல்லயா நேத்து என்ன நடந்துச்சு
நேத்து என்ன கேரளாலேருந்து எல்லா ஆள் வந்துருந்தாங்க
சரி
அப்டி அவுங்கூட அவுங்க நைட்டு தா வந்தாங்க எங்க வீட்டுக்கு போயிட்டு எங்க சித்தி வீட்டுக்கு வந்திருந்தாங்க
ஆ
அப்பறோ இங்கேய உக்காந்து சாப்பு ஆ இங்கேயே உக்காந்து எல்லா சாப்புட்டு
சரி ப்ரோ
எதுக்கு
புட்டு
ஹலோ
ப்ரோ உங்க பேக்ரவுண்ட் ஒரே நாய்ஸ்சா இருக்கு ப்ரோ
ஆ ஓகே கே நா வெளில வந்டே
ஆ
ஓ உங்களுக்கு என்ன நடந்தது நேத்து
நேத்து என்ன நடந்ச்சு நேத்து முந்தா நேத்து வெளியே போயிட்டு வந்தோம் ப்ரோ
ஆ
வெளியே போயிட்டு வந்ட்டு அப்பறம் நேத்து ஃபுல்லா ரெஸ்டு டயட்ல
ஓகே ஓகே
ம் மத்தியானந்தா எந்திரிச்சு சாப்ட்ட
இதுக்லாம் போயிட்டு வந்தோ
அப்டியா
ம் ப்ரூஃபுல்ஸுக்கு கே ஜி தேட்ரு
ஆ முந்தா நேத்து இங்க லீ மெரிடியன் ஹோட்டல் போயிருந்த
சேரி சேரி
ம் இங்க ஃபங்க்ஷனுக்கு ஆக்சுலா நா ஃபோட்டோகிராஃபரா
ஆ
ஆ த பார்ட் டைமா அது பண்ட்டு இருக்கே நாங்க கட வச் ஸ்டுடியோ வச்சிருக்கோ
செரி
ம்
பா என்ன சாப்ட்டீங்க
நானா ப்ரோ தோச ப்ரோ
ம் செரி செரி
ம் நீங்க
நா இங்க வந்து பிரியாணி சாப்ட்டோ
ஒ பிரியாணி சாப்ட்டீங்ளா ஓகே ஓகே ப்ரோ சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா
சிக்கன் தா
ம்
அப்றோ இன்னைக்கி ம் இன்னைக்கி எங்கயோ வெளில போறது இருக்குதா
இன்னைக்கி எங்கயு போறதுல்ல ப்ரோ வீட்லதா என் வண்டி சர்வீஸ் குடுத்துருக்கே அது மட்டு போய் பாத்துட்டு வரணு அப்பறமேல் போய்
சேரி சேரி ம் ஹும் சேரி சேரி வண்டிக்கி எவ்ளோ என்ன வண்டி வச்சிருக்கீங்க
நானா ப்ரோ என் எக்ஸ் டூ ஹண்டரடூ பல்சரு ரெண்டு வண்டி வச்சிருக்கே ப்ரோ
ஏ செரி எவ்ளோ வந்துது அது
என்ன க்ஸ் டூஹண்ரட் வந்து ரெண்டு முப்பது வருது
ஆ
பல்சர் வந்து நா ஃபஸ்ட்டே எடுத்தனால தொண்ணூத் எட்டு ரூவா
சேரி சேரி
ம் பழய வண்டி தா பா சர்வீஸ் குடுத்துருக்கே போய் பாத்துட்டு வரணு
ம்
ம் ஏன் நீங்க எடுக்க போறீங்களா வண்டி
இல்ல நா ஆரன்ஃபை எடுக்கலானு இருக்கிறே
உங்க ஃபேமிலிக்கு ஏத்த மாரி எடுங்க ப்ரோ
ஹா என்ன பண்றதுனு தெரியல
ம் ஃபேமிலிக்கு ஏத்த மாரி நல்லா சூப்பர் பைக்கா எடுங்க எடுங்க
ஆ மாறி
ப்ரோ ஒரே நிம்ஷோ லைன்லயே இருங்க
சரி சித்துப்பா வெட்டுன நாளைக்கு போனே உம் நாளைக்குங்க இருப்ப நா கிழட்டோம் சரி இப்பமா கூப்பிடுங்க ஆ கேட்குது
ஆ சொல்லுங் ப்ரோ
ஆ கேக்குது ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது
ஹலோ ஹலோ ஹலோ